எதுங்க தோழி
அ ஆஹ் கேக்குதுங்க
ஆஹ் வணக்கம் என்ன பண்ணிட்ருக்கீங்க
ஆம் நல்லா இருக்கேங்க தோழி நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கே
சரிங்க தோழி இன்னைக்கு என்ன தலைப்பின் கீழ நம்ம உரையாடல் ஆரம்பிக்க போறோ தோழி
ஹம் என்ன டாபிக்ல நீங்க சொல்றீங்களோ அத நா சொன்
ஆஹ் நீங்களே சொல்லுங்க தோழி
நா வந்து ஒரு கிரெடிட் கார்டை பத்தி சொல்லலானு இருக்கே உங்களுக்கு அத பத்தி தெரியுமா
ஆஹ் தெரியுங்க தோழி நீங்க இ ஆஹ் ப யூஸ் பண்ணதுல்லதோழி ஆனா பண்ணணு அப்படின் ஒரு இதுல இருக்குன் தோழி
ஓகே என்ன அஹ் இது முன்னாடி ஒரு டைம் யூஸ் பண்ணது இல்லைங்களா
இல்லைங்க தோழி இதுவரைமே நா அது பண்ணதுக்கு கெடையாது பயன்படுத்தனதுக்கு கெடையாது வெச்சது இல்ல இதுக்கு இப்பதா வாங்கலான்ன்ற ஒரு எண்ணத்துல இருக்க தோழி
ஓகே
உஹம் நீங்க இது இந்த சம்பந்தப்பட்ட துறையில பணியாற்றீங்களா
ஆஹ் பணியாற்றுறதுன்றது இல்ல ஆஹ் இதையு ஒரு பார்ட்டா வந்து நாங்க வச்சிருப்போ எங்களுடைய ஒர்க்கோட விஷயமா சோ அத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு தா தெ தெரியாதவங்களுக்கு அத பத்தி ஜஸ்ட்ட் ஒரு இது மாரி அஃவெர்னஸ் மாரி ஜெஸ்ட் சொல்லலாம் அப்டின்றதுக்காக இந்த டாபிக் சூஸ் பண்ணு இந்த டாபிக் வேணும்னா சொல்றே இல்லன்னா வேணானா வேற என்னா பேசலா பேசலா
அ வேற என்ன தலைப்பு இருக்கு தோழி உங்ககிட்ட
வேற டாபிக்னு இப் இப்பத்திக்கி எதாவது குக்கிங்ன்டு குக்கிங் அந்த மாரியே சொல்லலாம்
உம் நீ இத பத்திய பேசுங்கத் தோழி
இத பத்தி பேசுனாலே உங்களுக்கு ஒரு இது தெரியு பண்ணதில்லனு சொ சொல்றீங்களா அதனால இத பத்தி தான சொல்றே இதல்லா வந் க்ரி ஃக்ரெடிட் கார்டு எதனாலு யூஸ் பண்ணுவாங்க அப்டின்றது தெரியுமா
அ உம் உம் அவுங்க எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னு தெரியாது தோழி ஆனா நா எதுக்காக பயன்படுத்தணும்னு நெனக்கிறேன்னு நெனக்கே பாத்தீங்கன்னா தோழி புரியல தோழி
நீங்க நெனக்கிறதா நீங்கயும்
ஆ அதுதாம் ஆம் ஆமாங்க தோழி இப்ப நா எதுக்காக பயன்படுத்தலானு நெனைக்கிறன் பாத்தீங்கன்னா தோழி நம்ப தொழில் பண்ணிட்டு வரோந் தோழி என்னன்னா ஆ பாக்கு மட்டை உற்பத்தி பண்ணி அத ம் விரிச் த்துட்டு வரோம் ஆ அதனால ஆமாங்க ஆமாங்க தோழி அதனால இந்த கிரெடிட் கார்டு நம்மகிட்ட இருந்தா நமக்கு வந்து அந்த பணம் அந்த ஆ எடுத் நமக்கு இப்போ திடீர்னு ஒரு தேவைகள் வந்துரும் தோழி எப்போ அது வரும்னே நமக்கு தெரியாது ஆ எதாச்சு திப் திடிர்னு இயந்துரோ அ நின்றுரு எதாச்சு ஒரு செலவு வந்துரும் தோழி அந்த மாரி நேரங்கள்ல தீங்கனா நம்ப யாருகிட்ட போய் கேக்குறதுன் தெரியாது அ ஒரு முற பாத்துட்டீங்கன்னா அ ஏந்துரம் ம நின்றுச்சு அ பழுதடந்து நின்று சே அப்ப பாத்தீங்கன்னா அ அத அத வந்து செரி பண்ணாதா அடுத்த வேல செய்ய முடியு அப்டின்ற ஒரு நெலம வந்துச்சு அப்போ பாத்தீங்கன்னா எங்க கிட்டப் வ அத செரி பண்றதுக்கான பணோ எங்க கிட்ட இல்லாம இருந்துச்சு ஏனா எல்லாருகிட்டயு கேட்ருந்தோ அப்ப கேட்கம்போது கூட ஒவ்வொர்த்ர் கு ஒரு சூழ்நிலை இருக் அதுனால அந்த மார் ரி தேவைகள் இருக்கும்போது அ அ தர முடியாம போய்டுச்சு அவுங்ளுக்கு அந்த மார் சூழ்நிலைல பாத்தீங்கனா எங்க எங்ளால அது பண்ண முடியாம ஒரு ஒரு வாரோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரோ இல்ல ஒரு வாரத்துக்கு மேலயே ஆயிடுச்சு அப்டியே அது ஓட் காம அ எந்த ஒரு உற்பத்தியு நாங்க பண்ணாம உற்பத்தி பண்ணுனாதா எங்ளால அது வந்து விற்க முடியு விர்த்தாதா எங்ளால காசு பாக்க முடியு ஆ இப்ப அந்த மாரி ஒரு சு சூழ்நிலை இருக்கம்போது நமக்கு இது வந்து ஒரு கை குடுத்துச்சனா நல்லாருக்கு அவுர் ஆபத்துன்று நேரத் துல அத எடுத்து நம்ப பயன்படுத்திட்டு திரும்பி அத செலுத்திட்டா நமக்கு அ இது இருக்காத இல்லைங்ளா
ம் ம் ம் நீங் யார்னு கேக்காத் தேவலன்ற மாரி
ஆமாங்க தோழி யாரிடமு நம்ப போய் நிக்க தேவல அவுங்ளுக்காக எதிர்பாக்க தேவல்ல நம்ப எடுத்தமா இந்த வேல்ய முடித்தமா திரும்பமு உற்பத்தி இது பண்ணி அத முடிஞ்ச உடனே திரும்பி எடுத்து செலுத்திட்டா நமக்கே ஆ ப்ரச்சனைகள் கொறையு அப்டின்ற ஒர் நோக்கத்துல இப்ப அது பண்ணலா அப்டின்ற ஒரு முடிவுல இருக்கங் தோழி
ம் நீங்கு எவ்ளோ நாளு இந்த பாக்க தொழில் பண்
ஆ நம் இப்ப ஒரு ஆறு மாத காலங்களா பண்ணிட்டு வரோ தோழி
ம் எப்படி நல்லா போகுதுங்ளா
ஆனா ஓரளவுக்கு போயிட்டுதா தோழி இருக்கு
ம் உங்க ஊர்லயே இது ப
ஆமாங் தோழி ஆமாங் தோழி நம்ப ஊர்லயே தா பண்ணிட்ருக்கோ
ம் ம் இல் இது வந்து தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலா இந்த க்ரெடிட் கார்ட் பட் என்னன்னா நம்ம பே பண்ணும் போது மந்த்லி திருப்பியு நம்ம கரெக்டா கட்ணும்னா நமக்கு பிரச்சன கெடையாது இதுல
கண்டிப்பா தோழி ஆமாங்க தோழி
ஒரு மாசோ விட்டுடீங்க எப் ப்டி நம்ம கட்டம் போதே அது கூட வந்து வட்டியோட சேத்துதா நம்ம இதுல கட் டு வாச்சலா நம்ம எடுத்த அமோண்ட் வந்து கொஞ்சோ ஒரு கால் அமௌண்டாச்சு வட்டி வருன்னு வச்சுக்கலா நம்ம எடுத்து யூஸ் பண்ணி கட்டி முடிக்கிறதுக்குள்ள சொல்ற
ஆ
அதுக்கு வந்து நம்ம கரெக்டான தேதிக்குள்ள நம்ம மாச மாசோ வந்து ட்யூ குள்ள நம்ம கட்னம்னா நம்மக் எந்த ப்ரச்சனயு இருக்காது சப்போஸ் நம்ம ஒரு மாசோ ரெண்டு மாசோ மிஸ் பண்ணிட்டோ அப்டினா அந்த மாரி நேரத்லல்லா வந்து அவ சார்ஜஸ் எல்லா அதிகமா போட்டு நம்மகிட்ட கொஞ்சோ காசு அதிகமா இது பண்ணுவானுங்க அதனாலதா பேங்க் இந்த மாரி முன்னாடியே கொஞ்ச குடுத்து அவனுக்கு வரதே வந்து ப்ராஃபிட் பாத்திங்னா அந்த இன்ட்ரெஸ்ட் டு இந்த லேட்டா பே பண்றதுனா அதனுடைய ஃபீஸு அதெல்லாந்தா வந் து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பேங்குக்கு சோ அதனாலதா வந்து அவ முன்னாடியே வந்து இந்த கிரெடிட் கார்டு எல்லா நமக்கு பேங்கர்ஸ்
கண்டிப்பா கண்டிப்பா தோழி அதே மாரி பாத்திங்கனா இப்போ யார் ஒண்ணுமே நமக்கு கை மாத்தா இப்ப யாருமே நமக்கு பண தர்றது இல்ல இப்ப இருக்கிற காலகட்டத் சுல அதுதா உண்ம அஹ் பேங்க விட இப்ப வங்கிகள விட அதிகமான என்ன சொல்றது அந்த வரி வந்து அதிகமா இருக்கு கொடுக்க கூடிய நெறைய நிறுவனங்களுமே இருக்கு தோழி உண்ம அது தான் ஆஹ் நம்ம பேங்க்ல வாங்க கூடிய வரிய விட் அதிகமான வரிச வரிய போட்டு ஆஹ் வசூலிக்க கூடிய ஒரு சில வங்கிகளுமே ஆஹ் ஒரு சில பேர் இரு இருக்காங்க நெறைய பேர்ரே இருக்காங்க
நம்ம ஆட்களே அந்தமாரி ஃபினான்ஸ் பண்ணி பண்றானுங்க இன்ட்ரெஸ்ட வட்டி மாரியே
இப்ப யாருமே அந்த மாரி கைமாத்தி யாரும் தர்றதுதில்ல இந்த மாரி ஒரு சூழ்நிலைல அஹ இந்த மாரி ஒரு விஷயோதான தோழி அக்கா இருந்தாலு கை கொடுக்குது
உம்
இப்ப யாரு ஒண்ணுமே நம்ம போய் பணம் கேட் நமக்கு யாருமே தந்து உதவுறதில்ல கைமாத்த தந்து உதவுறது இல்ல எல்லாருமே எதனா ஒரு எதிர்பார்க்குறாங்க நம்ம கைமாத்தா கேக்குறோனா இல்லன்னு சொல்லிறாங்க ஓப்பனாவே இல்லைன்னு சொல்லிறாங்க அதே நீங்க வந்து வட் அப்டின்னு நீங்க கேட்டு பாருங்க கண்டிப்பா அவுங்க கிட்ட இல்லனாலும் இன்னொருத்தர்க் கிட்ட வாங்கி கொடுக்குறாங்க தோழி அஞ்சு ரூபாங்களா பத்து ரூவா தோழி பத்து பதினைஞ்சு ரூபா கிட்ட போகுதுங் தோழி உம் அந்த மாரி போயிட் இருக்க சூழ்நிலைல நமக்கு இந்த மாரி வந்து ஒரு இது வந்து உதவுது இல்லைங்களா தோழி
ம் ம்
அதனால தான் தோழி எதிர்பார்க்குது வேற ஒன்னு இல்ல நம்ம அந்த பத்து ரூவா பதினஞ்சு ரூ ரூவா குடுத்து நம்ம அத வாங்கி அத கட்டுறதுக்கு இதுல ஒரு அஞ்சு ரூபா கட்டுறதுல வந்து பெருசா இருக்காது இல்லைங்களா எப்படி பாத் பாத்தாலும் மூன்று ரூபா ரெண்டு ரூபா தான் போட்றோம் வங்கிகளை பொறுத்தவரையும் அவ்வளவுதான் போட்றோம் ஆனா ஒரு பத்து ரூபான்ற எடத்துல வந்து அஞ்சு ரூபா கிடைக் கிடைக்குறது ரொம்ப பெரிய விஷயம் தானே தோழி அதனாலதான் தோழி எதிர்பாரு ப்படிக்கது
ஓகே
ம் நம்ம தேவை நமக்கு தேவை அந்த வந்து பயன்படுத்திக்கலாம்
ம் ம் அதுவுமே நீங்க லிமிட் டடா
கண்டிப்பா தோழி அது நம்ம வந்து ஆ அது நம்பளால செலுத்த முடியு அப்டின்ற ஒர் நம்பிக்கே இருக்குமோது நம்ம எடுத்து பயன்படுத்
அதே போல நம்மோ கைல இருந்ச்சுனா நமக் வந்து எங்யாவ் போறப்போலா வேணுன்றது யூஸ் பண்ணிடுவோ அந் இந்த மாரியெல்லா பண்ணாம நமக் எந்த வேலை கிய அந்த இது தேவுயோ முக்கியமான எது தேவையோ அந்த நேர்த்துல யூஸ் பண்ணும்போது அதுக்கான வேல் ஊ இதுவு கம்மியா வரு
கண்டிப்பா தோழி
இன்ன மாரி ஒரு இது தொழிலு பயின்படுத்த முறையே நல்லா முறையில பணத்துனும்னா அதுக்கான நல்ல இது ஏனா இப் எப்புடினாலும் நம்ம அப்புடிதான் நெனச்சு வாங்குவோ நம்மோ கைல இருக்குன் சொல்லிட்டு நம்ம என்ன போற எட்த்துலலா ஸ்வைப் பண்ணிட்டு பே பண்ணி வந்துட்டேர்ப்போ அது நம்புளேவே மீறி வர்ற ஆக்டிவிட்டி தா அதுக்கு இப்ப அத நம்போ வேணுனுத்துக்மே போய் நம்மோ பண்ண மாட்டோ நம்ம இல்லேனாலு போவோ திடீர்னு இருக்குமோது சிட் சுவேஷன் வறப்போ ஓகே இதுதான் இருக்குல்ல அப்டின் சொல்லி எடுத்து பண்ணிட்டு வந்துட்டே இருப்போ பா அந்த மாரியவே உம் இப்போ ஒரு மிஷினுக்கு ப்ரா பழுதடைஞ்சிருக்குனா அது ஓகே ச் ஏனா அடுத்து அது இருந்தா தா நமக்கு அதுக்கான இன்க் கம் வரும் அத வச்சுதான் நம்ளுடைய ஃபேமிலி ரன் ஆகு அப்டின்ற ஸ்சு சுவேஷன் கண்டிப்பா அத டிப்பன் பண்ணி இருக்கு மத்த நேரத்துல நம்ம போய் ஏதாவது வாங்கம் போதோ பர்ச்சேஸ் பண்ணும் போது இல்லன்னபோது ஓகே சே வந்தது கப்பறோ வாங்கிப்போ அப்டின்ற மாரி ஒரு இதுவா வச்சுட்டு பண்ணிக்றோ தவர எல்லாத்துக்கும் அத நம்ம யூஸ் பண்ணிட்டோ அந்த மாரி பண்ணாம இருந்தோம்னா கொஞ்சோ இதுவா இருக்கு
ஆமாங் தோழி இத நம்மோ பாத்து பயன்படுதணு அதே மாதிரி ஒரு சில வங்கிகளுமே இப்பல்லா ஏமாற்ற ஆரமிஸ்ட்டாங்க தோழி
உம்
அஹ் வரி அதிகமா ஏனா வெளியேலயே அதிகமா வரி குடுக்கறாங்களே நம்பளு குடுப்போ அப்டின்ற ஒரு சில வங்கிகளு ஏமாத்த ஆரமிச்சுடாங்க அதல் அதையு நம்ப கவனிச்சு அதுல இப்ப நம்ம வெளில பத்து ரூபா வாங்க றோனா இதுல ஒரு அஞ்சு ருபா அந்த மாரி இருக் இருக்கக் கூடிய இதுல தான் நம்ம வாங்கணுமே தவிர்த்து இருக்குது கடைக் கிது அப்டின்றதுனால அதிகமான கடன் சுமையில போய் விடவும் கூடாது டொன் அதையும் நமக் கணக்குல கொண்டு சரியான முறையில பயன்படுத்தி
பயன்படுத்தனும்னா அது நமக்கு வந்து
டியு அப்டின்ற ஒரு நம்பளுக்கு ஒரு நம்பிக் கையும் நம்பலால
அதே போல அந்த கற்ற தேதி நம்ம கரெக் டா ஞாபகம் வ ச்சு கட்டி கட்டி இது பண்ணனும் அந்த மாரி கட்டினா நமக்கு பிரச்சனை இருக்காது சப்போஸ் நம்ம ஏதாவது லேட்டா பண்ணிருக்கு ஆமாமா ஆபத்து நெறைய இருக்கு அததான் சொல்றேன் இதுலயுமே நெறைய இருக் அத வந்து நம்ம பாத்து யூஸ் பண்ணோம்னா அதனுடைய இதுவ வந்து கொஞ்சே இது பண்ணிக்கலா அப்டின்ற மாரி சொல்றாங்க
தேழி நம்ம அடுத்த இனைப்ல தொடர்ந்து பேசுவே தோழி இந்த நறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டே அடுத்த க்கல்ல பாப் போ தோழி நன்றி நன்றி தோழி